ம் ஹலோ கேக்குதா
உம் கேக்குது
ம் சொல்லுங்க சொல்லுங்க இதுல நீங்க வந்து நீங்க எனக்கு பண்ணது வர்றது கரெக்டா இருக்கு எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு கேக்குது
அப்பிடியா
ஆமா ஆமா ஆ நீங்க வந்து எனக்கு ரொம்ப நேரமா ஒரு சிக்கன் ஒரு சொல்லி தரன்னு சொல்றீங்க
ஆமா நான் சொல்லினே இருக்க ஆமா நேரம் செரியல
நேரம் செரியில்ல அது வந்து நீங்க ஒரு ஆள் செஞ்சதே போதும் மூணு நேர நாலு நேர செய்ய வேணா அப்டின்னு நெனைக்கிற போள நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஓகே
அப்படியா
உம் அப்படிதான் செரி பரவால்ல இருக்கட்டும் பல தடைகள் வந்தாலும் நம்ம அத செஞ்ஜே தீரணும் நீங்க சொல்லுங்க
ம்
நீங்க எப்டி சொல்டீங்ளோ நா அப்டியே செய்யற நா அது அப்டியே நா மறாதுனாலே செய்து உங்களுக்கே நா பார்சல் அனுப்பிவிட்ற
வாய்ப்பே இல்ல இந்த ஜென்மத்துல நடக்காது
நீங்க முதல்ல சொல்லுங்க அது அதுக்கேத்த மாரிதான நா பண்ண முடியும்
அப்படியா ஆ ஆ கொஞ்சம் பெரிய புராசஸசு தான்
பெரிய புரா
அது வந்து ஆ ஆ நா வந்து பஷ் ஷின்னா பண்ணுனா செரி
சொல்லுங்க சொல்லுங்க ஆ கேக்குது இப்பதா பாத்தே நானு ம் நடுல நடுல ஆ கேக்குது நீங்க பரால நா நடுல நடுல நா உங்களுக் கேள்வி கேக்குறே ஏ கேள்வி கேட்குற மாரி நீங்களு பதில் சொல்லுங்க
ம் அத வாங்கிடோ நாங்க
எவ்ளோ கிராம் வாங்கணு
ம்
எவ்ளோ ரெண்டு கிலோவா ரெண்டால் சாப் போற மாரி நம்மளுக்கு ஒரு
நாலு கிலோ ஆஹ் ரெண்டு ஆள் சாப்பிட்றமாரி இருந்தா கால்
உம் உம் உம்
ஆஹ நாங்க வாங்கினதே அவ்ளோதா வாங்குவே அவ்ளோ கம்
எலும்பு இல்லாத கறி வாங்கணுமா எலும்பு உள்ள கரி வாங்கணு
அது ஒருஒருதங்களோட விருப்பத்த பொருத்து ஆ எந்த மாரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு
ஆஹ் சாப்பாடுக்கு எது நல்லா இருக்கும்
இல்ல அது நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்க சாப்பிடுற சைட் டிஷ் இல்ல நான் சொல்ல போறது
உம் உம்
அது மெயின் டிஸ்தா தா ஸ்டார்டர்ஸ் மாதிரி அது
ஹம் இல்ல இப்ப நம்ம செய்யுற உணவுக்கு எ எந்த மாரியான கரியெல்லா வாங்குனா செட் ஆகும்னு கேட்கற
ம் அப்படியா அது வந்து லஸ்டு தா
சொல்லுங்க சொல்லுங்க மேல சொல்லு மேல சொல்லு உம்
உம்
பண்ணிருக்கீங்ளா
நான் இல்ல நீங்க சொல்றேன் சொ
ஆ ஆ
நீங்க வந்து
சொல்லு
நீங்க எங்க போனீங்க ஆஹ் நீங்க சொல்ற சொன்னீங்க இப்டி தேய்னூனு அதுக்கப்பறோ பேக்
ஆஹ் அதா அது வந்து ரொம்ப பெரிய அது கொஞ்சொ கடுப்பான திங்ஸ்
பரவால பரவால
அது நா என்ன பண்டேன்னா நா செய்யும் போது கொஞ்ஜமாதா எண்ண இருந்தது எண்ண கொஞ்ஜமாதா இருந்தது அது இந்த எண்ணெயிலயே நா வந்து நா பண்ணுவ சிக்கன் இருக்குல்ல அது மேரினேட் பண்ணி வச்சுற அ தப்டியேவு அருத்துட்ட பிளஸ் வந்து அத் த்து ஆல்ரெடி அந்த கறிய வறுத்து வச்சி தீச்சி போய் நெலமையில கலந்தது போய் கருப்பு கலர்ல கடந்தது எண்ண ரொம்ப கருப்பாயில்ல கருப்பு கலர் கீழ் இருந்ச்சி எண்ண அதுலெயே நல்லா பண்ண வேற எண்ணெய் இல்லியே வேற வாங்கறதுக்கு என்னா பண்றது காசு இல்ல வீட்லயே ஆள் இல்ல இருந்தா வாங்கிட் சரி நா என்ன பண்ண அதிலயே வ அதுலயே அரைகுறையா வ முடிஞ்ச அளவுக்கு அதுவே அப்புறமா சாப்ற நெலையே இல் அது மாரி ஒரு மாரி ஆயிட்ச்சி எப்டி சொல்றது எனக்கே புடிக்ல அந்த மாரி ஆயிடுச்சி ஒரு மாரி வந்து ச்சி சேரி அப்டியான்டு தா சரின்றகத்தியோ அது வேறு வழி இல்ல எல்லாத்தையு பண்ணி வேற வெச்சுட்டேன் கைலயு காசு இல்லை என்னிகோங்கனு பாத்தா ஆமா இந்த லட்ச இல்ல வேற செஞ்சு அது நா என்ன பண்ணே சேரி அப்டின்ட்டு அப்டியே அந்த க கரு இப்ப இது கலர்ச்சி கருப்பு கலர்ல இருந்த எண்ணையிலயே நா கொண்ண மட்ட வேற வழி இல்லையே ப்படின்ட்டு வர்த்துக்காகதா
ம்
பாரத் பிறகு வந்து ம் அந்த ரூம் தாம்ப்பா இந்துச்சி
ஆமா ஆமாங் ஆ டப்பானா ஆஹ சரியா கேக்கல
ஆ
ம் சொல்லுங்க கேக்கல
ஆ அந்த சிக்கன் இருக்குல
ஆமா
அத அப்படியே போட்டுட்டே நான் வேற அந்த டபால போட்டுட்டு அப்புறோ நா மயனிஸ் செஞ்சோ அந்த மயனிஸ் வந்து அப்டியே செஞ்சா நா வந்து நீ பாக்க நா ஆ பாத்தே யூ டியூப்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா முழு மு அப்படியே வந்து உடைச்சி ஊத்தனு முழு முட்டைய வந்து ஒட ச்சி ஊத்தனூ ஊத்தி செய்றமேரி அவுஸ் அது வந்து அ இப்படி செஞ்சா வந்து நறைய எண்ண ஊத்த வேண்டியதா இருக்கோ அதுலயே வந்து பாதிகாலி ஆயிடுச்சு எண்ண
ம் ம் ம்
எதுனா இருக்குமா
ம் ம்
எவ்ளோ நேரோ எண்ணே இல்ல
ஆஹ் அது நீங்க என்ன பண்ணிருக்கணோ நீங்க தெளிவா இருக்கும் போது கொஞ்சோ கைல காசு இருக்கும் போது நீங்க பொறுமையா பண்ணி இருக்கணும் நீங்க வந்து ரொம்ப அவசர பட்டு இதை பண்ணிருக்கீங்கன் நனக்கிறேன் கரெக்டா
அது குருக்கே கொண்ணிருந்த நல்லா
எப்படி இந்த
பண்ணிருந்தா நல்லா வந்திருக்கோ அதுன அவசர பட்ட அவசர பத்து பவுன் அது நாசமாதா வந்தது
ஆமா ஆமா நீங்க இந்த அருமையான டிஷ் ஆ சொல்லி இருக்கீங்க நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல ட்ரை பண்ணி பாக்குறேன்
இல்லேட்டி சொல்லுங்க
நானும் இப்ப ஒரு டிவில வந்து ஒரு படம் க்றன் அந்த படத்துல என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு வந்து பொண்ணு பாக்க வராங்க மாப்பிள்ளை வீடு சைடுல இருந்து கேக்குதுங்களா கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது கேக்குது
ஓ பதில் சொல்லுங்க சொல்றாங்க மாப்பிள்ள வீடு சைடல இருந்து பொண்ணு பாக் க வந்துருக் க்கா இந்த படத்துல இப்ப நீங்க சொல்ற கதையும் இந்த கதையும் எனக்கு வந்து ஒத்துப்போகுது இப்ப பாக்குறப்ப எனக்கு ஒத்துப்போகுது ஆஹ் வந்திருக்காங்க எல்லாரோ வந்து ஏ ம் பொண்ணுங்கலா பாத்ருக்காங்க அதான் அவங்க வந்து காபி அதெலாம் குடுப்பாங்களே வழக்கமா அது குடுத்துரு கொடுத்துட்டு பொண்ணுக்கு ச சமைக்க தெரியுமான்னு கேட்டுறுக்காங்க உனக்கு சமைக்க தெரியாது போல உங்க அம்மா ஆ நல்லா சமைப்பா அப்டின்னு சொல்லிட்டாங்க
ஆ
இவங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஒரு ரெண்டே ரெண்டு தோசை சொல்லிட்டே வாங்க அது வந்து பொண்ணு பா மாப்பள வீடு சைட்லருந்து அவுங்க அம்மா சொல்லிரு
ஓ ஆஹ் இப்படி ஆ இப்போ இப்ப வந்து இப்டில்லாம் வந்து ட்ரை பண்றோம் இப்டிலாம் டெஸ்ட் பண்
வேஸ்ட் பண்றாங்க இப்போ இப்போல்லாம் அ எங்க அம்மா கை கால் புரியாம செரிங்க செரிங்க அதா அப்டின்னு அர்த்தம்லா சொல்லுல செரிங்க செரிங்க அப்டின்னு ஆ போயிட்டு ஃப்ரிட்ஜ கீழ தொறக்காம ஃப்ரீசர தொறக்குது அவுங்க பாத்துருவாங்க என்ன மாரி ஃப்ரீசர ஓப்பன் பண் கடசில அப்டின்னு சொல்லிட்டு இல்ல சும்மா பாத்தேன் அப்டின்னு அத யூஸ் பண்ணிட்டு திரும்பி கீழ இருந்து தொறந்து அந்த மாவே எத்துன்னு போனாங்க அப்பறோ போயிட்டு அது ஸ்டவ்வ ஆன் பண்ணி அந்த கல்லு மேல சி தோசக்கல்லு மேல வச்சு ஒரு க ஒரு கரண்டி எடுத் எடுத்து ஊத்துனா அது வந்து மாவில்ல தக் தேங்கா சட்னி
மாங்கா சட்னியா எதுல வந்துது ஆ
நாங்க வந்து ஒரு இதுல பாாத்துன்னு இருக்கோம் தேங்காய் சட்னி ஊத்திட்டிங்லா அதுக்கப்புறோ உங்க அம்மா வந்து தொணை தொணைக்கி போனாங்க பாரு அந்த பையன் வீட்டு சைடுலேந்து நீங்க ஏன் போறீங்க நீங்க இங்க இருங்க அப்டின்னு சொன்னாங்க ஆ அதுக்கு இல்லம்மா இல்லங்க நாங்க கை கழுவ போறோம் கை அழுக்கா இருக்கு அப்பிடினு சொல்லி போனாங்க போனா அவுங்க தா சொன்னாங்க அது த, அது தேங்காய் சட்னீடி அது மாவு இல்ல அப்டினு தெரியுமா நா சும்மா ட்ரை பண்ணே அப்டின் ஆம் அப்றோ அது தேங்கா சட்னி எல்லாமே அப்பிடியே தவா அது தேங்கா சட் ப்ப என்ன பண்றது திரும்பி கழுவிட்டு வேணா ஊத்தறோ அது பக்கத்துலருக்கற ஒரு கிண்ணத்துல ஊத்திட்ச்சி அது
ஆஹ்
கிண்ணத்துல ஊத்திட்டு திரும்பி ஒரு மாவ் எடுத்து ஹும் பை பை திரும்பியு திரும்பியு ஒரு மாவு எடுத்து ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத் தீந்துர்ச்சு ஊத்திட்டு இப்டி நல்லா தேக்கணு அத தேக்கல அது ஒரு மாரி ஸ்டார் ஷேப்புல போடுது
ஸ்டார் ஷேப்லயா அது எப்பிடி அப்டியே தோச கல்லுலே கரண்டிலயேவா
அப்டி ஒரு மாரி து ரவுண்டா தேக்கலா அத் இத் இஷ் ஷ்டத்துக்குன் தேய்க்குது அது ரவுண்டா தேக்காம அதனால அது ஒரு மார் வந்திடுச்சு பாரு அதுக்கப்றோ ஊத்திட்டு அவுங்க அம்மா சொன்னாங்க எண்ண ஊத்து அப்டின்னாங்க ஆஹ் அது போயிட்டு அந் எண்ணெய என்ன பண்ணும் ஒரு கிண்ணத்துல ஊத்தி ஒரு ஒரு ஸ்பூனா தானே எடுத் துத்தானும் இது ஒரு என்ன ஜக்கு மாரி இருக்கூ பாத்தீங்களா அந்த ஜக்கு எடுத்து அத பிரஸ் பண்ணி இப்படி ஊத் ச்சி பாரு அந்த மூடி கெழண்டு பாதி எண்ணே அதுல அது அது வந்து அந்த தோசை வந்து குழம்பு மாரி கொதிக்குது எண்ணெய்ல
ஆ
நீங்க தோசையை வந்து த்து அத இது பண்ணி அது இல்லாம பக்க அந்த நெறிய எண்ணே ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துல இக்குற ஒரு கறி துணி எத்து அந்த தோச மேல போட்டுச்சு
என்ன எல்லா வலிக்குணோ அப்டின் ஆடிட் அப்டின்னு கண்ட மேனிக்கு ஒரு தோஸைய சுட்டு எத்துன்னு போய்ட் டே அதுப்பேர் ன்னமோ செரி இந்த கதிரயு நா அறு ஒத்த கால்ல சொல்றே
நா ன்ன பண்றே
ம்